க்கம் தோழி
கம் தோழி நா பேசற்து தெளிவா கேக்குதுங்களா
ஆ தெளிவா கேக்குதுக்குளி நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே இன்னைக்கி என்ன பண்ணீங்க
ஆ நா இன்னைக்கி வந்து தினசரி வேலதா தோழி இப்ப வந்து நா என்னோட அம்மா வீட்ல இருக்கற்னால எனக்கு வேலை பழுவு வந்து கொஞ்ச அதிகமா இருக்கு அ அதனால வந்துட்டு காலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நா அது மட்டும் இல்லாம வீட்ல இருந்தே வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இதுலையு வந்து நா சேந்துரு கே அதனால தா முழு முழு நேரமும் எனக்கு வந்து வேலையா இருக் கும் அப்ப வந்து பாத்தீங்னா ஒரு பது பத் து மணிங்கும் போது எல்லாருமே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எனக்குன்னு தனியா இருக்கற அந்த சர்க்கிள் எல்லாமே ஃப்ரீயா ஃப்ரீயான்னு கேட்டு சோ அந்த மாதிரி வந்துட்டு நா இது பண்ணிட்டு அந்த வேலய வந்து நா பாப்ப அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கணவர கெளப்பி வுட்றது காலையில எந்திரச்சி ஒனே கணவர வந்துட்டு கெளப்பி விட்றது பெரும் வேலயா இருக்கு கணவருக்கு அவருக்கு என்னென்ன வேணுமோ ஜூஸ் போட்டு எல்லாமே வந்து பண்ணி அவர அனுப்பிச்சு வுட்டுட்டு அதுக்கப்புற சேரின்னு சொல்லிட்டு நாங்க எங்களோட அன்றான வேலைக்கே வேலைய வந்து ஆரம்பிச்சிருவோ அம்மா வந் து இன்னைக்கி வந்து வேலைக்கு போல கொஞ்ச ஒடம்பு தட் டயாட இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க செரி அம்மா இருக்காங்கும் போது அவங்களுக்கு தேவையானது நம்ம தான பண்ணி குடுக் தாகணு அதனால அவங்களுக்கு ஆ வெளில காலையில வந்து பாத்தீங்கனா வெறும் வந்து ரசம் மட்டுந்தா வச் வெச்சாங்க சமைச்சாங்க நா வந்துட்டு செரி மதியம் மட் வந்து கொஞ்ச நல்லா வாய்க்கு ருசியா எதாவது பண்ணி குடு அப்டினாங் ஏன்ன நா நல்லா சமைப்பே அப்டிங்கிற காரணத்தனால ஒரு முட்ட பொியல் மாரி நானு பண்ணுவ தோழி ஒண்ணு இல்லா அது வந்து பாத்தீங்னா சாதாரண முட்ட பொறியல் மாரி இருக்காது அது வந்து நம்ப தோசைக்குள்ள ஸ்டபிங் மாரியூ வந்து வெக்கலா அதே மாரி வந்து சப்பாத்திக்கு நல்லாருக்கு கு அதே மாதிரி சுடு சாதத்துக்குமே வந்து நல்லாயிருக்கு எப்டி பண்ணுறது அப்டின்னா நம்ம வெங்காய இருக்கு பாத்தீங்களா பெரிய வெங்காயம் வந்துட்டு எல்லா சின்ன சின்னதா வந்து நல்லா கட் பண்ணிக்கணும் அதே மாரி தக்காளி ஆ இப்போ எவ்வளோ வெங்காயோ எடுக்கறீங்களோ அதே மாரி தக்காளியு வந்து எடுத்துக்குணு ரெண்டு வெங்காயனா ரெண்டு தக்காளி அதே மாரி எடுத்துக்கணு நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கிட்டீங்கனா ரொம்ப நல்லா இருக்கு அடுப்பு பத்த வச்சி எண்ண ஊத்திட்டு அஹ் நம்ம வந்து கடுகு அ இது வந்து போட்டுட்டு உளுந்து போட்டுட்டு கருவேப்புள்ள போட்டுட்டு வெங்காயம் வந்து போட்டு வெங்காயம் வந்து நல்லா பொண்ணிறமாகுனு இதுலேயு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நீங்க நல்லா இது பண்ணிக்கலா அப்புறம் வெங்காய கொஞ்ச நல்லா கரஞ்சா நல்லா இருக்கு அப்டினு நெனைச்சீங்க அப்டின உப்பு அப்டியே யேட் பண்ணிக்கலா ஆட் பண்ணிட்டு அது கூட வெங்காயோ வெங்காயம் போட்டு நல்லா வந்து இது பண்ணதுக்கப்புற நல்லா இது பண்ணதுக்கப்புற அது ஒரு ரெண்ம் கலந்து ஒரு ரெட் கலர்ல அந்த மாதிரி ஆகு வெங்காயோ தக்காளியு அந்த மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு கொஞ்ச வந்துட்டு அ காஷ்மீர் சில்லி பவுடரு கொஞ்ச காரோ கம்மியா இருக்கும்னு நினைக்கிறவங்க அது போட்டுக்கலா வர மிளகாவும் வந்து நீங்க வெங்காயம் இது போட்டு தாளிப்பீங்க இல்லையா வெங்காயோ அப்பமே வந்து வர மொளகா ரெண்டு போட்டுக்கோங்க பச்சை மொளகா போட்டீங்கன்னா கொஞ்சோ காரமா இருக்கு எங்க வீட்டுல காரம் அதிகமா சாப்பிட மாட்டாங்கிறதுனால வரமளகாவே போட்டேன் அது ஒரு ரெண்டு மொளகா மட்டும் போட்டே அளவா போட்டு அதுக்கப்புறம் மொளகா தூள் வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தூளு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீர் மொளகா தூள் போட்டீங்கன்னா காரம் கம்மியா இருக்கும் கலர் வந்து அதிகமா கிடைக்கும் அளவா வந்து மஞ்சத்தூள் லைட்டாக ஏன்னா முட்டை போடுறோம் அப்படிங்கிற காரணத்தினால லைட்டாக வந்து மஞ்சத்தூளு போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூளு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா நல்லா இது பண்ணதுக்கப்புறம் கிண்டி விட்டம்னாலே வந்து அது நல்லா ஒரு அஹ் தொக்கு மாரி ஒரு பதத்துல வந்து வரும்
இப்போ கரம் மசாலா போட மாட்டீங்களா அதுக்கு
கரம் மசாலா போடுவோ தோழி கரம் மசாலவும் கடைசில போட்டு டு நீங்க நல்லா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்ட வந்து நீங்க ஒரு ஆறு முட்ட ட்ட வந்து ஏற்கனவே ஒரு பாத்ரதத்துல உடைச்சு வச்சிருங்க
ம்
போ அப்டியே வந்துட்டு போட்டருங்க போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் கிண்டிட்டு லைட்டா வந்து அதுல பெப்பர் மேலே போட்டுருங்க போட்டுட்டு லைட்டா போட்டா போதும் ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போட்டா போதும் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டே இருந்தீங்க அப்டின்னா அது ஒரு தொக்கு மாரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் பொரியல் மாரி தெரியாது அப்போ என்ன பண்றீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தலை போடுற பழக்கம் இருந்தா நீங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் போட்டு நீங்க குளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சுநிமிஷம் களிச்சு நீங்க வந்து எடுத்து பரிமாறலாம் நல்ல ஒரு இதா இருக்கும் தோழி அத வந்து நான் செஞ்சிருந்தேன் ரச சாதத்துக்குள்ளைய வச்ச சாப்டலாம் இல்ல சாப்பாடு கூள்ளயே கலக்கி வந்து நம சாப்பிடலாம் இது ந சாப்போட தான் கலக்கி சாப்பிட்டே நல்ல அருமைய இருந்தது அப்புறம் என் கணவர் வந்து இப்பதான் ஹம் ஈவ்னிங் போலதான் வந்தாரு அப்புறம் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும்போது வழக்கம் போல நம்ம டீயும் வர்கியும் நான் எங்க வீட்டில இருக்கிறனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இரவன சாயங்கால நேத்தில ஏதாவது சாப்பிடங்கும் போது டீ வந்து பால் வாங்கிட்டு வந்து குடுத்திட்டேனா எங்க அம்மா டீ போட்ருவாங்க அப்புறம் வர்கி வந்து எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கும் சோ மலை பிரதசங்கள்ல பயணம் செஞ்சோம்னா வர்கி நறைய வாங்கிட்டு டு வந்துருவோம் அது வந்து வீட்டுல எப்பமே ஸ்டாக் இருக்கும் டப்பால போட்டு வச்சிருப்பாங்க அதை எடுத்து சாப்பிட் டு உட்காந்து அம்மா கூட பேசிட்டு ரொம்ப நாள் கழிச்சி வந்து அம்மாவ பாக்குறோங்கு போதே நம்ம நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இரும் போ இல்லங்களா அந்த மாரி வந்து சொல்லிட்டு ஹ இருந்தேன் அப்புறம் வந்து கணவர் ஒரு ஏழு எட்டு மணிக்கு பக்கம் வந்தாரு இரவு எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு அதனால வரக்கு ஒரு ஒரு மணி போல ஆயிரும் அப்டினாரு சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான அப்படின்னு சொ பிரச்சனை இல்ல நீங்க போயிட்டு வாங்க எனக்கும் வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே அப்புறம் முட்டப் பொரியல் நான் சரி திருமணத்துக்கு முன்பு அவருக்கு செஞ்சு தரல செஞ்சி தர வாய்ப்பு அமயல அதுக்கப்புறம் இந்த மாரி செஞ்சிருக்கே அப்படினதுக்கு அவர் வேண்டவே வேண்டான்னாரு அதுக்கப்றோ எங்க அம்மாவு ரொம்ப கம்பல் பண்ணாங்க சா ஏனா வந்ட்டு நாளைக்கெலா செய்யமாட்டா ஒரு வாட்டி செஞ்சதுதா அப்டின்னாங்க சேரி ஒரு டிஃபன்ல போட்டு குடுனாரு அப்றோ சேரின் அவருக் முக்காவாசியு வந்துட்டு போட்டு குடுத்ட்டே நாங்க வீட்ல இருக்கற தான காலைலயு சாப்ட்டு மதியானமு சாப்டுவானு சொல்லிட்டு ஒரு முக்காவசி போட்டு ஒருஸ்பூன் வச்சு குடுத் ஏ அப்றோ தண்ணி ரெண்டு லியும் ரெண்டு வாழைப்பழம் அந்த மாரி லன்சு வேலைய வெச்சு குத்துட்டன் அவர் எடுத்துட் போயிட்டாரு நான் வந்து பாத்தீங்கன்னா தோச வந்து செஞ்சே அப்றோ கொஞ்சம்ன்னு இந்த மாதி முட்ட பொரியல் இருந்ததுன்னு சொல்லிட்டு டு உள்ள ஸ்டஃபிங் மாரி வச்சு நானும் அம்மாவும் வந்துட்டு தேங்கா சட்னி அரைச் சு சாப்டோம் தோழி நீங்க என்ன சாப்டீங்க
சரிங்க தோழி நான் என்னோடது நா இன்னைக்கு நாள் வந்து எப்படி போச்சுன்னு சொல்றேன் இன்னைக்கு என்ன பண்ணனா இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திருச்சுட்டோம் நேத்து நைட்டே வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா ஃபேமிலியோடையும் நாங்க அம்மா அப்பா வந்துருக்காங்க எல்லாரு சேந்து வந்ட்டு வெளியே போலா அப்டின் ஒரு ப்ளான் பண்ணிருந்தோ அப்ப திரும்ப வீட்லருந்தே எல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு போய்டலா ஏனா இப்ப வெளிய போனனா வந்து வெளி சாப்பாடு சாப்புட்டா ஒத்துக்காது அந்த மாரி இருக்கறதுனால வந்துட்டு சரி நம்ம வந்து வீட்லயே பண்ணிர்லா சொல்லிட்டு கொஞ்சம் கால் ஒரு தக்காளி சாதம் வந்துட்டு ஆ கொஞ்சம் எல்லாருக்கு ஒரு ஆறு ஏழு பேருக்கு வர்ற மாதிரி கொஞ்ச எல்லாஹ் ஹ் ரெடி பண்ணி அதுக்கப்றோ காலைல வந்துட்டு ஒரு இட்லி வந்துட்டு ஒரு ஆ அந்த மாரி வெச்சிட்டு அதுவு ரெடி பண்யாச்சு எல்லாருமே எ பைய்யனு இருக்கிறதுக் முன்னாடி நா அப்றோ எல்லாரு நாங்கெல்லா ரெடி ஆயிட்டோ ரெடி ஆனதுக் அப்றோ எல்லா சாப்ட்டுட்டு அவ்ளோ முடிஞ்சதுக்கப்றோ எல்லா சாப்பாடு எல்லா கொஞ்சோ பெரிய ப பாத்ரத் ரத்துல பேக் பண்ணி ஒரு பெரிய பேக்ல வந்துட்டு நெரய வாட்டர் தண்ணியெல்லா பேக் பண்ணிட்டு அதுக்கப்றோ சேந்து சொல்லிட்டு அக்காவோட பேமிலியு அவுங்ளு வந்துட்டு அவுங்க கார்ல வந்துட்டாங்க நாங்க பேமிலியு எங்ளோட கார்ல போயிட்டோ போ வேண்டிதா போயிச்சு அதுக்கப்றோ எங்கக்காவோட பேமிலி அக்கா ஹஸ்பண்ட் அதுக்கப்றோ அவுங்க பொண்ணு ரெண்டாவது பொண்ணு மட்டு வந்திருந்தா நா அப்றோ எல்லாரு சேந்துட்டு போனோ ஒரு அவர் பெரிய ஒரு கேவ் டெம்பிள் அப்டின் சொல்லிட்டு சொல்வாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோ அங்க போனோனே வந்துட்டு அங்க பா கார் பார்க் பண்ணிட்டு அது மேல ஒரு மாரி ஸ்லோப்பா இருந்துச்சு அது மேல கொஞ்ச ரொம்ப ஏர்ற மாதிரி இருந்துச்சு அதனால வந்துட்டு வயசானவங்ளால அவுங்ளால முடியலன் சொல்லிட்டு அந்த கார் வந்துட்டு போகும் போகு அப்டின் சொன்னாங்க அதுக்கப்றோ நா அவுங்க மட்டு கார்ல வந்துட்டு அவங் கொஞ்ச பக்கமா கோயில் கிட்ட வந்துட்டாங்க நாங்கல்லா வந்துட்டு அந்த ஒரு மலை மேல ஏறி அ கோயிலுக்கு போனோம் அதுக்கப்றோ அந்த ஒரு கேவ் டெம்பிள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு முதல் முறையா போனதுனால வந்துட்டு உள்ள ஒரு கோயில் மாரி செட்அப் மாரி பண்ணிருந்தாங்க இது வந்து ஆர்டிபிசியல் கேவ் டெம்பிள் அப்டின்றத வந்துட்டு சொன்னாங்க பரவாயில்ல இந்த மாதிரி கூட இருக்கு போல இருக்கு நம்ம இருக்கிற ஊர்ல அப்டின் ற மாரி எங்ளுக்கு ஆச்சிரியமா இருந்துச்சு அப்டின் சொல்லா அது முடிச்சுட்டு ஆனா வந்ட்டு வெயிலு இன்னைக்கு கொஞ்ச கம்மியாதா இருந்துச்சு அப்டின் நெனைக்றே நானு சோ அதனால ரொம்ப ஒரு டயட்னஸ்லா ஆகல போயிட்டு அத சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு ஈஷா யோகா அந்த ஆ அந்த சிவன் டெம்பிள் இருக்கு இல்லையா அது வந்ட்டு நாங்க பாத்துட்டு வர்லா அப்டின் சொல்லிட்டு அம்மா அப்பா பாத்ததுல நாங்க வந்துட்டு முன்னாடியே ஒரு ரெண்டு தடவ போயிருக்கோ பட் இது வந்துட்டு அந்த ஏரியால வந்து புதுசா கட்டிருக்காங்க அம்மா அப்பாவயு கூப்ட்டு போலான்னு சொல்லிட்டு சரி ஆ போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அ அங்க இருந்துட்டு அந்த கோயில்ல இருந்து அந்த கோயிலுக்கு போணோம் அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கயு வந்துட்டு எல்லா சாமி கும்ட்டுட்டு ஒரு சரின்னு சொல்லிட்டு ஆன் த வே லயே ஒரு போகிற வழியில வந்துட்டு ஒரு பெரிய ஆலமரோ மாரி இருந்துச்சு அங்கயே கார்லா நிறுத்தி சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்தோ இல்லையா அங் அங்கயே வந்துட்டு எல்லா ஆளுக்கு ஒரு பிளேட்ல போட்டு நல்லா சாப்ட்டுட்டு கொஞ்ச அப்டியே ரிலாக்ஸ்டா வந்துட்டு கெளம் பி சிவன் டெம்பிளுக்கு போனோ அங்க ஈஷா ஈஷா யோகா நாளைக் கி யோகா டேன்றதுனால வந்துட்டு நெறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லா பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பா இருக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சாமிய கும்ட்டுட்டு அத ஒரு நல்ல பெரிய ஏரியா அந்த மாரி கூட இ்வ்ளோ பெர்சா கட்டி வெச்சிருக்காங்ளே நம்ம ஊர்லயே அப்டின்றது எங்ளுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பா அம்மாவ ஒரு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்டின்னு சொல்லாம்
யா தோழி ஈ ஈசானா உங்க ஊரு ஈசாங்களா தோழி
ஆ எங்க ஊர்ல வந்துட்டு அதே ஆ சிவன் செலைய வந்துட்டு அதே மாரி கட் ட்டி வச்சிருக்காங்க எங்க ஊர்லயும் அது வந்துட்டு கே பரவால்ல நம்மளால வந்துட்டு கோயம்புத்தூருக்கு போய் பாக்க முடியலன்னாலு நம்ப உ ஊர் இரு க்கிற ஊர்லயே வந்துட்டு நம்மளால பாக்க முடியுதேன்ற ஒரு ஆ ஒரு மன திருப் ட்டி இருந்துச்சு அப்டின்னு சொல்ட்டு சொல்லலாம் அதே மாதிரி சேம் அதே மாரி கட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப ஒரு பெரிய ஏரியா வச்சு இதெல்லா பண்ணிருக்காங்க அதுக்கப்றோ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆ ஆறர ஏழு மணிக்கி கொஞ்ச இருட்டும் போது வந்துட்டு லேசர் ஷோ மாரி ஒண்ணு பண்றாங்க அது வந்துட்டு நாங்க முன்னாடி போணும் போது பாத்தோ அது ஒரு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட நட க்கு அந்த லேசர் ஷோ அது வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா வந்துட்டு அந்த ஆ அந்த ஃபேஸ்லா வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வர்ற மாதிரி அதெல்லா வீடியோ புடிச்சிட்டு அந்த ஏரியா அவ்ளோ பெரிய ஒரு ஸ்கொயர் ஃபீட் டு அவ்ளோ ஆளுங்க வந்துட்டு நெறைய ஒரு நாங்க போன அன்னைக்கி மட்டும் கண்டிப்பா ஒரு ஆ ஒரு ஆயிரம் பேருக்கு கிட்டயாவது இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறே அவ்ளோ கூட்டம் வருது அந்த லேசர் ஷோ பாக்குறதுக்கு மட்டு அத பாத்துட்டு அதுக்கப்புறந்தா வந்து எல்லாரு கெளம்பி போறாங்க நாங்க இன்னைக்கி போனது வந்துட்டு கொஞ்சம் வந்து தூரமா இருக்கிறதுனால என்ன பண்ணோ மழை வேற கொஞ்சோ அதிகமா வந்து ட்ருந்துச்சு சோ சாமி மட்டு கும்ட்டுட்டு நாங்க வந்துட்டு கெளம்பிட்டோ கெளம்பி வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆறர ஏழு மணிக்கிட்ட ஆயிருச்சு அப்டின்னு சொல்லலாம் நாங்க அங்க இருக்கும் போது அங்க வெயில் ரொம்ப அதிகமா இருந்து து இங்க வந்துட்டு பாத்தா இங்க மழை ரொம்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டி எல்லா வெள்ளமா இருக் கு அப்டின் சொல்ட்டு எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ச்சு என்னடா வந்து நம்ம போன எடத்துல வந்துட்டு அங்க அவ்ளோ வெயில் அடிக்குது இங்க பாத்தா வந்துட்டு இவ்ளோ மழ கொட் டிருக்கே அப்டின்ற மாரி ஒரே ஊர்ல இருந்துக்கிட்டே இவ்ளோ டிஃப்ரன்ஸ் இருக்கே அப்டின்ற மாரி இருந்துச்சு தோழி ஆனா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கி நாள் வந்து போச்சு அப்டின்னு சொல்லலா அப்புற வீட்டுக்கு வந்துட்டு இ ப்போ டிஃபனு சாப்ட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்ருக்கோ எல்லாரு படுக்க போயிட்டாங்க அப்டின்னு சொல்லாந் தோழி
பரவால்லைங்க தோழி அப்போ வந்து உணவு நைட்டுக்கு வந்து அங்கயே சாப்புட்டீங்களா
இல்ல காலைல வ ஒரு கிரேவி மாரி பண்ணி வெச்சிருந்தோ இட்லிக்கு அ பண்ணிருந்தோ அந்த கிரேவி கொஞ்சோ இருந்துச்சு இப்ப வந்தவுடனே ஒரு சப்பாத்தி மட்டு எல்லா ரெடி பண்ணி சாப்ட்டு அந்த கிரேவியே தொ ட்டுட்டு எல்லாருமே சாப்ட்டுட்டோ அதனால வந்துட்டு ஒரு ரொம் பெரிய வேல இல்ல என்ன வந்துட்டு கொஞ்சோ துணி மட்டு தொவைக்கிற மாதிரி கொஞ்சோ வேல இருந்துச்சு அத மிஷின்ல போட்டு இப்பதா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு காய வச்சுட்டு வீடெல்லா கூட்டிட்டு சாமான்லா கழுவிட்டு நறையா வேல இருந்துச்சு எல்லாமே முடிச்சுட்டு இப்பதா வந்து உக்காந்தே அப்டின்னு சொல்லலா கொஞ்சோ டயடா தா இருக்கு பட் இருந்தாலு பரவாயில்ல அப்டின்னு சொல்லிட்டுதா இருக்கே தோழி கொஞ்ச நேர்த்த தூங்கணு
பரவாயில்ல தோழி நீங்க சொல்லும் போதே வந்துட்டு உங்க ஊர்ல என்னென்ன இருக்கு அப்டிங்கறது எனக்கு தெரிய கூட வாய்பு கெடைச்சது இன்னாரு வாட்டி வாய்பு கெடைச்சா கன்டிப்பா பேசலாம் தோழி நன்றிங் தோழி
நன்றி